கம் தோழி கேக்குதுங்களா நா பேசுறது
கேக்குதுங் தோழி
ஆ செரிங்க தோழி எப்டி இருக்கீங்க
நா நலமாக உள்ளேன் நீங்கள் நலமா
ஆ நல்லா இருக்க தோழி ஓ வந்து பாத்தீங்கனா நா எதுக் கூப்ட்டே அப்டினா இப்ப வந் து சமீபத்துல ஒரு பயணம் வந்து போலா ஆ அப்டிங்கற மாரி ஒரு ஐடியால வந்து இருக்கே ஆ அடுத்த வாரம் அந்த மாரி போறதுக்கு இந்த மாரி வெயில் கால த்துல வந்து எந்த எடத் துக்கு போனா நல்லா இருக்கோனு பரிந்துரைக்க முடியுமா தோழி நம்ம வந்து மலை பிரதேசமா போனா நல்லா இருக்குமா இல்ல வந்து கொஞ்ச கடற்கரை ஓரமா
ம் தோழி நீங்கள் பேசுறது எனக்கு கேக்கவில்லை
ஹலோ
ஹலோ
ஆ தோழி அ சொல்ல முடியுங்ளா
ஆம் சொல்கிறே இப் போ வந்ட்டு இப்ப வந்து விடுமொறை ஒ விடுமொறையும் வெயிலும் ஒன்றாக இருப் பதனால் எங்க சென்றால் நல்லா இருக்கோ இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மாரி இடத்திற்கு சென்றால் நன்றாக இருக்கும் அப்படி செல்ல முடியாவிட்டால் அ செல்ல முடியாதவர்கள் நெறைய பேரு இருப்பார்கள் இந்தட் அங்கங்க தண்ணீர் ஃபால் தண்ணீர் இ இதுவெல்லா போட்ருக்காங்களா பா ப்பீங்களா இவவா உதாரண கூடாரலா போட்டு இந்த வெயில வெயிலுக்காகவே போட்ருக்காங்க ஒரு எடத்துல இப்ப எனக்கு எனக்கு தெரிஞ்சது ஆற்காட்ல போட்ருக்காங்க மலை அருவி வந்து கொட்ற மாரி மலையில இருந்து அத வந்து அப்டியே நம் எப்புடி பாக்குறோமோ அருவி உண்மயிலே வந்து கொட்ற மாதியே பண்ணிருக்காங்க இப்ப கொழந்தைங்களு அப் அந்த மாரி இடத்த வந்து ந றைய விரும்புவார்கள் போக முடிஞ்சவர்கள் ஊட்டி கொடைக்கானல் அப்படி இல்ல ஆந்தர பிரதேஷ் அந்த மாரி போகலா அப்படி இல்லன்னா மணாலி மணாலிலல்லா இந்த எடத்துல இந்த டைம்லல்லா நல்லா இருக்கும்
சரிங்க தோழி
அப்படி முடியாதவர்கள் பக்கத்தில் உள்ள டேமுக்கு அந்த மாதிரி எல்லாம் போய் நம்ம சந்தோஷத்தை சந்தோஷம் பகிர்ந்து கொண்டு வரலாம்
சரிங்க தோழி அந்த மாதிரி போன அனுபவம் உங்களுக்கு ஏதாவது இருக்குதுங்களா தோழி இப்போ சமீபத்துல போயிட்டு வந்தீங்க
இல்ல நாங்கள் வந்து போன வாரம் மருதப்பாளையம் அப்படின்னு கேள்விப்பட்ருக்கீங்களா
இல்லங்க தோழி பரவால்ல சொல்லுங்க பரவால்ல சொல்லுங்க தோழி அனுபவங்கள் சொல்லுங்க
ஆம் அங்க வருதப்பாளையம் அது வந்து தண்ணீரூ தண்ணீர் குளம் மாரி இருக்கும் பாறைப்பாறையா இருக்கு பீச் மாரி இருக்கும் ஆனா பீச் கிடையாது அது அங்க புல்லாவே பாறைகள் மலைகள் அது ஃபுல்லாவே அதேதான் அது ஃபுல்லாவே காடு மாரியே இருக்கும் ஆனா மிருகங்கள் நடமாட்டம் எல்லாம் இல்லை நம்மளுக்கு நம்பிக்கையான இடமாக தான் இருந்தது போன வாரம் என் குடும்பத்துடன் சென்றேன் நன்றாக கழிந்தது நாட்கள்
ஓ சரி சரிங்க தோழி எனக்கு வந்து அந்த மாதிரி போன அனுபவம் வந்து இருக்கு ம் அது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல கூட ஒரு மலை பிரதேசம் வந்து நான் போயிட்டு வந்தே சென்ற வாரம் ஆ இது வந்து பார்த்திங்கனா எதிர்ச்சியா வந்து ஒரு முன்கூட்டியே வந்து இந்த மாதிரி போலாம் அப்படின்னு நாங்க வந்து ஆலோசனை சொல்லிட்டு நாங்க வந்து போன டக்குனு அது ஒரு பிளான் எல்லாம் போன தான் அந்த மாரி போனது வந்து பாத்தீங்கன்னா நாங்க சனிக்கிழம ஆ என் கணவர் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் வரதுக்கு வந்து சனிக்கிழம சாயங்காலம் பக்கம் வந்தாரு என்னா ஞாயிற்றுக்கிழம விடுமுறை அப்படி என்றதுனால சரின்னு சொல்லி சனிக்கிழம வந்து நாங்க இரவே ஒரு ஏழு மணி போல நா இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நாங்கள் போகக்கூடிய அந்த மலைப்ப பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் வந்து டிராவலிங் டைம் அந்த மாதிரி இருக் இருக்கும் போது நாங்க இங்கிருந்து ஒரு ஏழு மணி அந்த மாதிரி கிளம்பினோம் போற வழியில சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம் என இப்ப இருக்குற பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிலேயே ரெஸ்ட் ரூம் பெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கும் இல்லையா வந்து அதெல்லாமே முடிச்சுட்டு அப்படியே நாங்க போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பதினொன்னு பதினொன்றரைக்கு வந்து நாங்க அந்த மலைப் பிரதேசத்தை போய் சேர்ந்துட்டோம் சேர்ந்துட்டு நாங்க வந்து து அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழம கிழமை அந்த ஒரு நாள் நாளும் நாங்க வந்துட்டு சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க வந்து திரும்பி வந்தோம் தோழி அந்த அனு பவம் வந்து நல்லா இருந்துது அங்க வந்து பாத்தீங்கன்னா அ நெறைய காடு பகுதிகளுக்குள்ள நாங்க வந்து போய் செல்ற மாரி இருந்துது இரு சக்கர வாகனத்தில் தா போனோ அந்த மாரி சமயத் ல அ காட்டு எரும மாடு அதெல்லாமே வந்து நாங்க பாத்தோ அது எல்லாமே ஒரு நல்ல அனுபவமா இருந்தது இதே சில சமயங்கள்ல இன்னு நாங்க நெறைய பக்கோ அக்க வந்து மலை பிரதேசங்கள் வந்து போயிருக்கோ அந்த மாரி எடத்துல வந்து பாத்தீங்கன்னா அ நாங்க வந்துட்டு இந்த இது யானை அதுக்கப்புறோ வந்துட்டு இன்னு சில இது அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்க பாத்திருக்கோம் தோழி
ம் சரிங்க சரிங்க தோழி நீங்க சென்ற மலை பிரதேசத்தோட பெர் சொல்ல முடியுங்களா.
தோழி இந்த இதுல.
ஓ சரிங்க சரிங்கு தோழி நாங்க சென்றது இடத்தில் வந்து பழங்கள் இருக்குல்ல பழங்கள்
ஆமாங்க
அதை வந்து அப்படியே அப்படியே பறித்து அந்த இடத்தில் விற்றார்கள் அதுக்கப்புறம் தேனீ தேன் கூடுகள்ல இருக்கர. தேனும் அங்க பறித்து அங்கங்க விற்ற விற்று இருந்தார்கள்.
ம்
அந் இல்லாமல் வெயிலுக்கு இளநீர் பழங்கள் அந்த மாரி இதெல்லா வச்சு இருந்தாங்க
ம் சரிங்க தோழி
அதுக்கப்புரோ நாங்களு சமைத்து எடுத்து சென்றோம் குழந்தைகள் அப்புறம் என் குடும்பத்தினர் அனைவரும் உ்க்கார்ந்து மரத்தடியிலே சிரித்து கொண்டோம் பேசிக்க கொண்டோம் உணவுகளை பகிர்ந்து கொண்டோம் அது மட்டும் இல்லாமல் நுங்கல் நுங்கு பால் அப்படின்ட்டு அங்க ஒரு புதவிதமான பால் ஒன்று வித்தார்கள் அது மிகவும் உடம்புக்கு குளிர்ச்சியை தரும் என்று கூறினார்கள் மிகவும் அருமையாக இருந்தது.
சேரிங்க தோழி ஆ இது போ வேற ஏதாவது கடல் கரை அந்த மாறி போன அனுபவங்கள்லா உங்களுக்கு இருக்குங்ளா
இல்ல நாங்க வந்து போட்டிங் வந்து இதுவரயு போயிருக்க வேற ஒரு ஊர்ல போயிருக்க அது டெல்லி டெல்லி இருக்குல்ல
தெரியு தெரியு ம்
அங் அங்க போயிருக்கோ நாங்க ஒரு வாட்டி அது வந்து போன வருஷோ போனது அந்த அந்தளவுக்கு எதுவு சொல்ற மாரி இல்ல அது வந்து ஒரு கோவில்ல போனோ
செரிங்க தோழி
நீங்கள் எதாவது வெளியூர் சென்று இருக்க அனுப அனுபவோ இருக்கா உங்குளுக்கு
எனக் வந்து இருக்கும் தோழி நறைய பக்கம் வந்து நறைய பக்கம் வந்து நாங்க சுத்திட்டே தா இருப்போம் அதுலயும் வந்துட்டு அ குறிப்பா வந்து சொல்லணு அப்டினா கொஞ்ச தூரமா போறது வந்து எங்குளுக்கு ரொம்ப ஒரு மிகவும் பிடித்தமான ஒரு இதுன்னே சொல்லலா அந்த மாரி இருக்கும் பொழுது அப்போ நா வந்துட்டு ஏனா ஒரு ஒரு நாள் லீவ் படிச்சாலூ நமக் வந்து வீட்லேயே இருந்தோ அப்டினா அது வந்து ரொம்ப நமக்கொரு இதார்க்கூ அதனால நாங்க அப்பப்ப வந்து இந்த மாரி வெளிய போறது அதல்லாமே உண்டு திடீர்னு நம்ம வந்து ஒரு ப்ளான் இல்லாம போறது அந்த மாரிதா நாங்க கெளம்பி போவோ ஆ குடும்பத்தோட போறோ அப்டின்னா அதுக்கு என்ன முன்னேற்பாடு வரு நம்ப செஞ்சுட்டு போனோமோ அந்த மாதிரி போவோ இல்ல நாவ் இப்ப இருவர் மட்டு போறோ அப்படின்னா அது கேத்த மாதிரி இரு சக்கர வாகனமே எங்கள்க்கு வந்து போதுமானதா இருக்கும் நாங்க ரெண்டு பேரு போம்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சோ உணவு வந்து தேவபடாது ஏன்னா நம்ம வந்து போற வழியில ஏதோ ஒண்ணு சாப்டுக்குவோம் ம் நமக்கு மெடிக்கல்ல இது அப்டிங்கற மாதிரி மரு மாரி எடுத்துட்டு போனு அந்த மாரி எதுமே அங்க இருக்காது இதே வயதானவர்கள் வராங்க இல்ல கொஞ்சோ கெழந்தைகள் அந்த மாரி வராங்கன்னும் போது அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம வந்து எடுத்து எடுத்துட்டு போற மாரி இருக்கும் இப்ப குழந்தைங்க வராங்கா அப்டின்னா அப்போ அப்போ பசிக்கு அவங்குளுக்கு ஏத்தா மாரி பிஸ்கேட்டோ பாலோ ஏதோ ஒண்ணு நம்ம வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு இப்போ வந்து ம் நாங்க இருவர் வந்து செல்றதுனால எங்களுக்கு பெருசா துணியு தேவபடாது இப்ப ஒரு நாள் அது மட்டு போய் தங்கிட்டு வருவோ அப்டின்னா இந்த ஒரு நாளிக்கு என்ன ரெண்டு பேர்த்துக்கு ஒவ்வொரு துணி அந்த மாரிதா எடுத்துப்போ அளவான துணியோட பெருசா ஒண்ணு லக்கேஜ் இல்லாம ஒரு பையி ஒரு நார்மல் ஸ்கூல் பேக்கு அந்த மாரி எடுத்ததுதா எங்களுக்கு ஒரு போதுமானதா இருக்கு அதுலயே போயிட்டு ஒரு நாள் இரு நாள் வங்க ஏன்னா நாங்க எக்ஸ்பேட் பண்ணிட்டு திருப்பி வந்து பிளான் பண்ணிட்டு போறோம்ன்னும் போது நெறைய நாட்கள் இர்குற மாரியோ இல்ல அதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டோ அந்த மாரி வந்து போலா ஆனா நாங்க வந்துட்டு சும்மா ஒரு ரிலாக்ஸ் வெக்கேஷன்காகவு அங்க இருக்கிற அந்த ஜில் காத்துக்காகவு அந்த மாதிரி போறோ அப்டிங்குற காரணத்தினால வந்து ம் ஆனா போயிட்டு அப்டியே வந்துருவாங்க தோழி அது ஒரு நல்ல அனுபவமே இருக்கு இப்ப நாங்க போற வழியிலயும் செரி வர வழியிலயும் செரி நிறைய விலங்குகள் வந்து பாப்போம் திருமணத்துக்கு முன்பு கூட இந்த அளவுக்கு நா வெளிய போயி ஒரு இது பண்ணது ஆனா வந்து திருமணத்துக்கு கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதா சமீபத்துல திருமணம் ஆச்சு திருமணத்துக்குகப்புறம் அப்புறோ வந்து பாத்தீன்னா நா ஒரு மூணு மாசத் துலியே வந்து நெறைய பக்கம் வந்து நா சுத்திட்டே இன்னும் நெறைய எடங்கள் வந்து பாக்கி இருக்கு அந்த மாரி ஒர் அந்த மாரி பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அ ரொம்ப எப்டி எப்புடி சொல்றது நல்ல ஒரு இதா இருக்கு தோழி நா நறைய விலங்கைகள் பாக்குறதெல்லா நமக்கு ஒரு புது அனுபவமா இருக்கு யானை ஆகட்டு புள்ளிமான் ஆகட்டு இது எல்லாமே வந்து ஒரு நம்ப ஒரு பார்க்கல பாக் பாக்கறதுக்கு அனிமல்ஸ் பாக்குறதுக்கு நம்ம நேர காட்டுக்குள்ள பாக்குறதுக்கு நறைய உத்தாசம் இருக்கு இல்லைங்ளா
ஆ
ஆம்மா அந்த மாதுரி நா வந்து காட்டுக்குள்ள வந்து பாக் க்கும் போது அது எங்ளுக் ஒரு புதுவித அனுபவ வந்து குடுக்குது நறைய விஷ்யங்கள் பாக்ணு அ கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஏன்னா நாங்க இன்ன பயணம் வந்து நறைய மேற்கொள்னோ அப்டிங்ற மாரி யோஸ்ச்சி வெ ச்சிருக்கோ அதனால காலம் இருக்கம்போதே வந்துக் டு ஒரு பயணம் எல்லாம் மேற் கொண்டுக்லா ஏன்னா வய்சு போச்சு டியென்னா நமக்கு திரும்பாது இல்லேங்ளா அதுக்காக வந்துட்டு அ நம்ப் ப வந்துட்டு இது பண்ணலான்னு இரு கொல்லா அப்டிங்கிற மாரி ப்ளான் பண்ணிருக்கோ தோழி
சரிங்க
இப்ப நமக்கு குடுக்கப்பட்ட நேரமும் முடிஞ்சிருச்சி இன்னொரு வாட்டி வாய்ப் கெடச்சா கண்டிப்பா பேசலாங்க தோழி செரிங்க
நன்றி நன்றிங்க தோழி உங்கள் இடம் பேசினது நான் வா கள் சரந்தி
நன்றி
மிக்க நன்றி